ஹலோ
ஹலோ
அ கேக்குதா ஹலோ
அ கேக்குதுங் மா வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்க நா
அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்பதா குளிச்சிட்டு சாப்ட்ட
நானோ இப்பதா சாப்ட்டே இன்னு குளிக்கல இனிமேதா
ம் என்ன சாப்பாடு இன்னக்கி
தோச சிஸ்டர் உங்களுக்கு
இங்க வந்து கருவாட்டு கொழம்பு
ம் மார்னிங் என்ன சாப்ட்டீங்க தோசயா
இல்ல இல்ல மார்னிங்ககோ சாப்பாடு கருவாட்டுக் கொழம்பு
ஓ ஓகே ஓகே என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்க படிச்சிட்டுருக்கீங்ளா
ம் ஆமா காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டு இருக்க
இப்பதா செகண்ட் இயர் போறீங்ளா
ம்
நானு இப்போ செகண்ட் இயர் போற சி
ம் என்ன டிபார்ட்மென்ட்
நா எ ஐ டி எஸ் இன்ஜினியரிங்
ம் செரிங்க செரிங்க நா சி எஸ்
ஓகே ஓகே நீங்க டேஸ் காலரா ஹாஸ்டல்லரா
டேஸ்கால்லர் தா
ம்
பேய்ட் பேய்ட் வந்துருவே
ஓகே ஒகே நீங்க எக்ஸாம்லா எப்டி எழுதுனிங்க செமஸ்டர்ல்லா ரி ரிசல்ட் வந்தருச்சா
அ வந்திரிச்சு
செகண்ட் செம்க்கு வந்துருச்சா
அ
ஒ ஓகே ஒகே
எய்ட்டி செவன் பர்சன்
பஸ் சி ஜி பி எவ்ளோ சிஸ்டர்
சி ஜி பி னா எப்டி சொல்லுவாங்க
உங்களுக்கு பெர்சன்டேஜா
ஆமா நீங்க
எங்களுக்கு வந்து சி ஜி பி ஏ ன்னு சொல்லுவாங்க ஏதோ டென், எயி்ட் டு, நயன் அந்த மாரி சொல்லுவாங்க
ஒ அந்த மாரிலா இங்க பேச மாட்டோ
எந்த காலேஜ் நீங்க
தலைவாசல் இங்க ப அ
ஓகே ஓகே
தெரியுமா தலைவாசல் ஊறு
இல்லயே நா நா இங்க கன்னியாகுமாரி சைடு தெரியாது சும்மா யாரோ யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுபோது அவங்களு இப்டி தலைவாசல்ன்னு சொன்னப்ப சேலம்னு சொன்னாங்க
ம்
அப்டி தெரியு
சேரி சேரி
ம்
கன்னியாகுமாரி நீங்களா வேற பாஷ பேசுவீங்கல்ல
வேற வேற மாரியா பேசுறே
இல்ல இப்போ நீங்க அப்டி சொல்றேன்னு சொல்ல உ எ கன்னியாகுமார்ல அங்க சொந்தக்காரைங்க இருக்காங்க
ஒ அவங்க வேற மாரி பேசுவாங்களோ
அவங்க அ இந்த நீங்க பேசுற ஸ்லங்ல தா பேசுவாங்க அதா இப்ப எடுத்தவனே எங்க அக்கா பொண்ணுங்க எடுத்தவனே அவங்க நாபக வந்துருச்சு நா ஊருக்கு வரபோதெல்லா அப்டிதா பேசுங்க நல்லாருக்கு பேச கேட்க அதனால இப்ப நா பாக்க வரவு
நானு நானு அந்த ஸ்லங் தா பேசுறேண்ணா
அதா ஆமா
அப்டியா
ம்
இங்க இங்க இருக்கவங்கள்லா ஏன் ஸ்லாங்கே பாத்துட்டு நீ எந்த ஊர்லேந்து வந்த இந்த மாரி பேச மாட்டேகி அவுங்கள மாரி பேச மாட்டேங்கிற அப்டின்னு சொல்லுவாங்க
ம் அவுங்க ம் அவுங்க வந்து எங்கக்கிட்ட வந்து அந்த மாரி பேச மாட்டாங்க ஆனா ஸ்லாங் கொஞ்சோ கொஞ்சோ அந்த இதுலயே இரு க்கும்ல பழக்கத்துலயே
ஆமா ஆமா ஆ
அந்த மாரி இருக்கு இப்ப எடுத்தோன்னே எங்க அக்கா பொண்ணுங்க ஞாபகோ வந்துருச்சு நீங்க பேச ஆரம்
நீங்க ஒரே பொண்ணா
அண்ணே இருக்கா கூட
ஓ அப்போ வீட்ல ஒரே சண்ட ஜாலியா இருக்கு தானே
ஆம்மா கண்டிப்பா இது இல்லாம எப்டி
அண்ணா உங்கள விட உங்க உங்க வயிசா ஐ மீன் ரொம்போ பெரிய அண்ணனா இல்ல ஒரு வயஸ் ரெண்டு வயஸ் அந்த மாரியா
ஒரு வயிஸ் பெரியவ
ஓகே நல்லா க்ளோஸா இருப்பீங்களா ரெண்டு பேரு ஷேர் பண்ணிக்குவீங்களா எல்லா
ம் அதலா ஷேர் பண்ணிப்போ பேசுவோ வெளாண்டுப்போ
ஓகே ஓகே
ம் நம்ம ஏற்கனவே ஒரு கால்ல பேசிருக்கோ ஞாபக இருக்கா
நீங்க ஆ அந்த உங்க அண்ணிய பத்தி கேட்டனே
அண்ணியா இல்ல
நீங்க அது இல்ல ஐய்யய்யோ தெரிலியே அப்டியா
ஆமா ஏற்கனவே நம்ம பேசிருக்கோ
ஓ அப்ப உங்கள்ட்ட தா நா தலை வாசல்னு கேள்விப்பட்ருப்பேனா இருக்கு சேலம்
ஆம்மா அப்டிதா இருக்கு
அய்யோ சாரிங்க அது இப்போ நறையா பேர் இப்டி நம்பர்ல இருந்து இது பண்றனால கன்ஃயூஸ் ஆயிட்டு லைட்டா
பரவால்ல பரவால்ல பரவால்ல
ஆ அப்றோ டே எப்டி போது இப் இன்னக்கி
வந்து காலேஜ் லீவ் போட்ட
ஏ லீவ் போட்டீங்க கட் அடிச்சிட்டீங்களா
இல்லல்ல அப்டி இல்ல ஒரு தலவலி ரொம்ப அதனால வந்து அம்மா வீட்ல இருந்துக்கோ அப்டின்ட்டாங்க
ஓ செர் செரி
ஆ மழையு இருந்துக்கிட்டே
இப்போ சரி ஆயிட்டா
இல்லங்க அது அப்டே தா இருக்கு அது ரொம்ப நாளாவே இருக்கு
ஓ
இந்த மாரி ரெண் நாளைக்கி ஒருக்க ரெண் நாளைக்கி ஒருக்க ரொம்ப வலி எடுத் கோ ஸ்கேனு எடுத்து பாத்தாச்சு அதுலயு எதுவு இல்லட்டாங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாத்துடே ஒண்ணுமே செட்டாகல
ஓ அடிக்கடி உங்ளுக்கு இப்டி வருதா
ம் ஆமா
சைனஸ் ப்ராப்ளம் எதுவோ இருக்கா
அந்த மாரிலா எதுவுமே இல்ல அப்டிங்கறாங்க
ஓ ஓ
இதுக்கு வலி நா போய் எங்க தேட்றது அப்டினே தெர்ல ஆ நேத்தலா அப்டிதா ஆ மியா ஹாஸ்பிட்டல் போனப்போ இப்டி வலிச்சிக்கிட்டே இருக்கு கண்ணாடி போட்டோ செட் ஆகல ஸ்கேன் எடுத்தோ ஒன்னோ இல்லன்ட்டாங்க என்ன பண்றது அப்டின்னதுக்கு எதாச்சு சாமிக்கு ஒரு பெரிய வேண்டுதலா வச்சுரு அப்டிங்குறாங்க வேண்டுதலு வச் சிடனே சரியாக மாட்டுது ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்றாரு எல்லாருமே அதுக்கான மருந்து துதா தராங்களே தவுர அது எப்டி சரி பண்ணலா இங்க போய் பாரு அங்க போய் பாருன்னு சொல்ல மாட்றாங்க
புரியுது புரியுது
ம் ம் எனக்கு அப்டியே ஒரே டென்ஷனாருக்கு எங்கடா போய் இந்த வலி நம்ம சரி பண்றது அப்டின்ட்டு
தூக்கு தூங்கிட்டுருவீங்களா தலைவலில்லா வந்துச்சுன்னா
புரியல
தூங்கிருவீங்களா
ஆ ஹா தூங்கவு எனக்கு தூக்கமு அவ்ளோ சீக்கிரோ வராது இந்த மாரி இதுல இப்போதா ரெண்டு நாளா மா ஆம் இப்போதா ரெண்டு நாளா மாத்தர போட்டுட்டு இருக்கே அதனாலதா இப்போ கொஞ்ச தூங்குறப்போ கால்ல கூட எழுந்திரக்கவே முடியல எழுந்திரிக்கலான்னு பாத்தா நல்லா தூங்குனே ஆனா நைட் வந்து தல தூங்கவே முடியல படுத்திருக்கும் போது அந்த மண்டையெல்லா வலிச்சிச்சா அப்பறோ காலையில கொஞ்சோ தூங்குனா இப்ப திருப்ப சாப்ட்டவோனே திரும்ப இப்ப குளிச்சோனே தூக்கோ வருது
சேரி சேரி அப்ப இனி பேசிட்டு தூக்கோ தா உ நீங்க
ஆமா இந்த கரண்ட் வேற இல்லயேன்னு தெரியல
ஓ ஓ
க கரண்டு இருந்துச்சுன்னா படுத்துருந்துருப்பே
கரண்டும் போச்சா
கரண்டும் போயிருச்சு இந்த நேரோ பாத்து
நா ஒரு தூக்கோ ஒத்துக்குனே பெறந்துவங்க நா நல்லா தூங்குவே தூங்குறதுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆ எ ஃப்ரெண்டு் அப்டிதா ஆ எந்த நேரோ பாத்தாலு தூங்கிக்கிட்டே தா அது வந்து அவங்களுக்கு தூக்கோ நா இப்ப யாரு முக்கியோ அப்டின்னு வச்சிங் இப்போ யாரோட வச்சு கம்பேர் பண்ணாலு எனக்கு நல்லா தூங்குனா போது நல்ல தூங்குனா போது
ஓ ஆ நா வந்து அப்டி இ என்ன படிக்கும்போது படிக்க புக்க எடுத்த வச்சா எப்போனாலு தூங்குவே காலையில ஏழுமணி சாய்ங்காலோ ஏழுமணி இப்பனாலு நா தூங்கிருவ அது அது வந்து நா ஃபஸ்ட் எல்லா தூங்கவே மாட்டே எப்ப நா டென்த் ஸ்டாண்டட் வந்தனோ அன்னையில இருந்து எங்க ஆன்டி வந்து என்ன படிக்க சொல்லி கொஞ்ச ப்ரெஷர் பண்ணுவாங்களா அப்டி எனக்கு அப்டியே நாலு மணிக்கு எந்துருச்சு எந்துருச்சு ஃபுல் இப்போலா எப்போ விட்டாலு தூங்கி இப்ப தூக்கத்துக்குன்னே பொறந்த மாரி ஆயிருச்சு எப்பயு திட்டுவாங்க இதுக்கு தா பொறந்திருக்கியா இதுக்கு தா பொறந்திருக்கியா அப்டி திட்டுவாங்க
ம் ம்
ம்
கரெக்டா தூங்கறதுன்னா நல்லா தூங்குவாங்க ஏனா அப்பதா வந்து நமக்கு எந்த யோசனையு இருக்காது அது எந்த கஷ்டமு இரு க்காது நம்ம பேசாம நிம்மதியா தூங்கலா பொழுதனைக்கு தூங்கு சாப்டாம கூட தூங்கு அப்டீதா படுத்தாங்கன்னா அவ்வளோதா நைட்டு சாப்பாடு மதிய வாக்கல படு த்தாங்கன்னா நைட்டு சாப்பாடு இருக்காது கால்ல வாக்குல படுத்தாங்கன்னா மதிய சாப்ட மாட்டாங்க
ம் ம் ம்
மாரி நல்லா தூங்குவாங்க
ம் புரிது புரிது நீங்க அப்டில்லா இல்ல
நா வந்து அப்புல்லா கடையவே கிடயாது இப்ப கால்ல நா கொஞ்ச நேரொ தூங்குனாலுமே இப்ப மதிய இப்ப இந்த சேம் ஆனா நைட்டு தூங்க லேட் ஆக்கிடு
ஆ ஆ ஆ
அந்த மாரி ஒரு இருக்கனால நா அதிகொ தூங்க மாட்ட அது அம்மா யாராச்சு வீட்ல இருந்தாங்க அப்டின்னா தூங்கவே மாட்டா அவங்ககுட்ட பேசிக்கிட்டு ஏதாச்சு இது பண்ணிக்கிட்டு
ஆ புரியிது புரியிது
போர் அடிக்கிற சமயத்துல தா அப்டி என்ன அறியாமயே தூங்கிடுவ மித்தபடிலா அவ்ள ஸ் படுக்கவே மாட்ட
ம் ம் நா வந்து எப்டி இப்ப நல்லா எல்லாரு நல் நா நல்லா ஜாலியா இருப்ப நா இருந்தா அந்த எடமே கலகலன்ருக்குன்ற சொ எல்லாரு சொல்லுவாங்களா அப்ப வந்து எல்லாரு நல்லா கயக்கிதுகெங்க எங்க ஃபேமிலில எல்லாரு சேந்து இருக்கும் போது ஒரு சாங்னால ஏழு மணிக்கு எல்லாரு ரூம்லருந்து எல்லாரு சேந்து பேசிட்ருந்தொ எல்லாரு பேசுறத கேட்டா எனக்கு ஏதோ ஒரு மாரி நல்லாருக்குமா நா என்ன பண்ணுவ அப்டியே சும்மா படுத்து எல்லா கத்தி கத்தி சிரிச்சு பேசும்போது கூட நா அப்டியே தூங்கிடுவே என்ன
ஹவ்
இவ எப்டி இவ்ளோ சத்தத்துல எ ப்டி இவ தூங்குறா அடின்னாரு தண்ணி எடுத்து மூஞ்சில வேணுனே எல்லா ஊத்தி இப்டில்லா நடக்கு
சத்தத்துல அது எப்டி அப்டி
அ தெரில எல்லா நல்லா பேசிட்ருக்கும் போது அப்டியே துக்கொ வரு அதே என்ன வச்சு பேஸ்னாலு அப்டியே எனக்கு ஆனா காதுக்குள்ள கேக்கு ஆனா கண்ணு தெறக்காது நல்லா தூங்குவ எல்லாரு பேசுவாவ எல்லா இவ்ளொ சத்தத்துல இவளால மட்டு எப்புடிதா இப்டி இருக்க முடிதோ அப்டின்னு
இய்யயோ எனக்கே ஆச்சிரியமா இருக்கு
ஆமா எங்க அம்மாலா அதுக்கு வேண்டியே என்ன திட்டுவாங்க எப்டி இப்டி இருக்க அப்டினு
அதா அதா
ம்
செரிங்க நமக்கான நேரொ முடிஞ்சது நம்ம அடுத்த அழைப்புல இத பத்தி தொடர்ந்து பேசனு ம்